அலோ
ஹலோ
சொல்லுங்கம்மா
சொல்லுங்க சார் நல்லா இருக்கமா நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே
ஆ என்ன பண்ணிட் இருக்கிங்க சமைக்கணுங்க மதியானத்துக்கு தா
ஓ நானு
ஆ
ஆ சமைக்கிலான் பாத்த இப்ப போய் கீர கடஞ்சிட்டு சாத வெக்கிலானு அர்சிய மட்டு ஊற வச்ட்டு எல்லா எடு த்து ரெடியா வெச்ச எங்க வீட்டுக்காரு பிரியாணி சாப்றன் போய்டாங்ளா
ம்
செரி ஒரு ஆளுக் சமைக்கணுமான் கம்னு படுத்துனுகுறங்க என்ன பண்றதுன் தெரியாம
ஏங்க
அவரு இங்க ஒரு அண்ணா வீரமணி அண்ணானு ஒருத்தர் இருக்குறாருங்க அவரு விருந்து குடுக்குறாருங்களாங்க எல்லாருக்கு ஆமாங்க அத பத்தி என்னாத்துங்க நம்ளுக்கு
எங்கங்க ஜெயித்து கூட ஒண்ணும் வேலைக்கு ஆகலயே
ங்க என்னங்க அத பத்தி பேசவேனாங்க நம்போ ஆ ஆனா விருந்து குடுக்கறாங்கன்னு போய் சாப்ட போய்கிறாங்க
ஆ ஹா செரிங்க செரி வெரி குட்டுங்க வெரி குட்டுங்க
நம்ளுக்கு தாங்க எதுமே குடுக்க மாட்டேன்றாங்க
என்ன பண்றதுங்க ஆம்பளங்களோட வரோ அந்த மாறி பொம்பளைங்களோட வரோ இப்டி சமைக்கணு அவங்க சாப்புட்ணுன்னு இருக்குது என்ன பண்றது ம்
அப்றங்க நேத்து சாப்ட்டதே எனக்கு ஜீரண ஆகமா அத்தா வாந்தி எடுத்தன்னு சொன்ன இல்லைங்ளா
ஃபுட் பாய்சன் ஆயிட்டுக்குது இல்லைங்க நீங்க ஏன் பிரியாணி மேல ஆசப்பட்றீங்க
இல்லைங்க அப்ப கூட வயிறா கட்டுது ஏங்க நம்ப என்ன மாறி நெலமைல இருந்தாலு ஒரு பிரியாணி பாத்தா சாப்
சாப்டாச்சா இல்லைங்க கோணாது எனக்கு வந்து வயிறுல்லா அப்செட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா சாப்ட மாட்டங்க அதும் பிரியாணி சுத்தமா தொட மாட்டங்க ம் ம் ஆ
த்தோ நானு அ ஃபர்ஸ்ட் டெலிவரி அப்பங்க அதாது ஹாஸ் பிட்டல்ல டெலிவரிக்கு முன்னாடி நம்ளுக்கு எனிமா குடுப்பாங்க வயிறு க்ளீன் பண்றதுக்கு குடுத்துட்டுங்க டாக் ரு என்ன சொன்னாரு எதுமே சாப்படக் கூடாதுமா வயிறு காலியா இருக்கணு அப்பதா நல்லதுன்னு சொல்ட்டு போய்ட்டாங்க எங்க மூத்தாரு என்னா பண்ணாருங்க வயிறு காலியாந்தா வலிய எப்டி தாங்க முடியு சாத்துமா பெட்ரூம் கதவன்னு சொன்ட்டாரு நானு எங்க வீட்டுக்காரு எங்க மூத்தாரு ஒக்காண்ணு எனக்கு பிரியாணிங்க இடியாப்பங்க ஆட்டுக்காலு பாயாங்க வாயின்ட் வந்து உள்ள வச்சு சாப்டுமா வயிறுறொப்போ வலி
ஹலோ அ
தியு என்ன சாப்ட வச்சு டெலிவரி ரூம்க்கு அனுப்புனாங்க
சூப்பருங்க நல்லா பிரியாணி சாப்ட்டு புள்ள பெத்க்கிறீங்க வெரி குட்டுங்க நீங்க தாங்க உண்மையான சிங்கப்பெண்ணு
சிங்க சிங்க பெண்ணுக்கும் பிரியாணிக்கும் என்னங்க சம்மந்தோ இருக்குது தைரியம் இருக்
அப்டி இல்லங்க அதுதா சொல்றே டாக்ரு சொல்லியு நீங்க
ஏன்னா ஆ அவுங்க என்னா பண்ணாங்க பிரியாணி நம்பளுக்கு அந்த வலிய தாங்கறதுக்கு சக்தி வேணு இல்லங்ளா
ஆமா
அதுக் அதுக்காக எங்களுக் அது அந்த அவரு அந்த பிரியாணி குடுத்தாருங்க உண்மையா சொல்ல போனா அதுதாங்க நல்லது வன் நா அது சாப்டாம இருந்திருந்தனா அந்த நேரத்துல எனக்கு இன்னும் வாந்தி வந்திருக்கு
அந்த ஸ்ட்ரென்த் இருந்திருக்காதுன்னு சொல்ல வறீங்ளா
அந்த வலிய தாங்கறதுக்கான ஸ்ட்ரென்த் இருந்திருக்காது அதுக்கப்றோ தாங்க யோசிச்சே அவரு கடைசியா நாங்க சாப்ட்டு முடிச்ச பின்னாடி அ சாப் ட்டு டெலிவரியு முடிஞ்ச பின்னாடி ஒரு நாள் ஃபுல்லா காரோ குடுக் க வேணான்னு சொல்ட்டாங்க வெறு இட்லி சாம்பாரு லைட் டா ரசொ இட்லிக்கு ரசொ இல்ல சக்கர தொட்டு சாப்ட சொல் டாங்க அடக்கடவுளே நல்ல வேள நம்ம முன்னாடியே சாப்ட்டுட்டோ பிரியாணி அப்டின்னு சொல்ட்டு அப் அப்பறொ டாக்டர் அடுத்த நாள் நீங்க போயி என்ன வேணாலூ சாப்பட்லா அப்டின் சொல்லிட்டாங்க
நீங்க நார்மல் டெலிவரிங்ளா அதனால உங்ளுக்கு வந்து டாக்டர் வந்து நீங்க எதுனா சாப்டுங்க சொல்லிருப்பாங்க சிசேரியேன்லா அந்தமேர் அத்தோடு இல்லங்க ஒன்லி வந்து என்ன பண்ணூனா ஆ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எட் டுன்னா சாப்பாட்லா திட உணவு சாப்டவே கூடாதுங்க ஒன்லி லிட்டு லிக்வூடு தாங்க சூப்பு குடிக்லா ஆ ஒன் லி வந்து இதுதா அது மூண் நாள் நாலு நாள் ட்ரிப்ஸ்லே இருப்பாங்க சாப்பாடு கெடயாது ட்ரிப்ஸ் தாம் சாப்பாடே
அது அந்த காலங்க அது அந்த காலங்க இப்ப அப்டி கெடயாதுங்க ஆப்ரேஷன் பண்ணா அன்னிக்கே ஆமாங்க இப்ப மாறிட்ச்சீங்க நீங்க பாருங்க நா ஆப்ரேஷன் பண்ணவங்ள பாத்துருக்கே ஆப்ரேஷன் பண்ணி அன்னிக் இங் ஒரு நாள் மட்டுத்தாங்க அந்த மாரி பண்ணுவாங்க அடுத்த நாள்ல இருந்து முட்ட குடுப்பாங்க டெய்லி முட்ட சாப்டுங்கன்னு சொல்றாங்க
ல்ல சிசேரியன் எனக்குலா ஸ்டிச்சிங்லா இருவத்தி ஆறு ஸ்டிச்சி்ங் ஒடம்புல அதெல்லா வந்து அ சுத்தமா எதயூ ஹெவி ஃபுட்டே எடுக்க கூடாதுங்க மூண் நாளு சாப்பாடே கெடயாது எங்களுக்கு எட்டு நாள் கிட்ட சாப்பாடு கெடயாது ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணத் பெரியசு பெரிய ஆப்ரேஷன் அதாவது ரொம்ப பெரிய அதிகமா கிழிச்சு எடுக்கறவங்களுக்கு வந்து அ சாப்பாடு போட போட போட அந்த ஊன அந்த இது வந்து ஆறாது அந்த கட் பண்ண எடோ வந்து ஒரு சிலருக்கு வந்து பத்து தையலு எட்டு தையலு சின்ன தையலு விட்டு இருந்தா அதுக்கேத்த மாரி அவுங்கள கொண்டு போயிரு வாங்க எனக்கெல்லா வந்து அடி ஃபுல்ல அப்டி க அ கீழே அப்டியே கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பது முப்பத்தி நால் தையலு இருக்குங்க அப்டிய ஓப்பனே பண்ணாங்க கொழந்த வந் அப்பவே அஞ்சரை கிலோ இருந்தாங் கிலோ பொறுத்து அஞ்சரை கிலோ இருந்தாங்கன்னா எடுக்க முடியாது கொழந்தன்ட்டு அத ஃபுல்லா களே அப்ப வயிறூ கிழிச்சு தா எடுத்தாங்க அதுனால எனக்கு வந்து எட்டு நாள் வந்து ட்ரிப்ஸ் தாங்க எட்டு நாள் இல்லன்ன ‌ஆட் ஆன என்ன ஒண்ணுன்னா மூண் நாள்ல எழுந்து நடக்கறதுக்கு ட்ரை பண்ணனோ அட்லீஸ்ட் கொஞ்ச நா நாமே அப்டியே இருந்தோன்னா அது அப்டியே புடுச்சுடும்
ஒ ஓ
ம்
இவுங்க அடுத்த நாளே நடக்க வெக்கிறாங்க ஆப்ரேஷன் பண்றவங்களுக்கு அடுத்த நாள் நடக்க வைக்கிறாங்க ஆ நா சொல்ற ஹாஸ்பிட்டல் இங்க வேலூர் பக்கம் சி எம் சில அடுத்த நாள் சாப்பாடு குடுக்க சொல்லிற்றாங்க எல்லாத்தையூ முட்ட மெயின் வந்து முட்டைங்க கறி அதெல்லா தெரியாது பட் முட்ட டெய்லியூ குடுக் சாப்பட்ணோ மூண் வேலயூ முட்ட சாப்புட சொல்றாங்க அப்புறே அடுத்த நாள்ல இருந்தே நடந்தே ஆகணும்ன்னு சொல்லிற்றாங்க
ஆமாம்மா கரெக்டா எழுந்து நடந்துர்ணும்ன்னு சொல்றாங்க ஏ
கெடயாதுங்க இப்போ அடுத்த நாளே அவுங்க
இல்லல்ல நடக்கணும் தா ஒரு நாள் மட்டுந்தாங்க படுத்துட்ருக்கணோ ஒரு நாள் மட்டுந்தா படுத் இருக்கணும் ரெண்டாவது நாளுக்கு வந்து அதாவது ஸ்டிச்சிங் ஓவரா இருக்கறவங்க வந்து மூணாவது நாள் எழுந்து நடக்கணும் ஸ்டிச்சிங் கம்மியா இருக்கிறவங்க வந்து இப்ப எட்டு தையல் தா இருக்கு தலை மட்டும் இழுதுக்கு நாங்க வந்துருச் சின்னா அவுங்க வந்து வேற மாரி ட்ரீட்மெண்ட்டு அதுதா சொல்ல வரெ நானு இப் இப்ப என்னோட ட்ரீட்மெண்ட் வந்து வேற மாரி இருந்துச்சு அதே பக்கத் து பெட்ல ஒருத்தர் இருந்தாங்க அவுங்களோட ட்ரீட்மெண்ட் வேற மாரி இருந்துச்சு புரியுதுங்களா ஸ்டிச்சிங் வந்து சைடலயும் போடுவாங்க தொப்புளுக்கு மேல ஒரு ஸ்டிச்சிங் வரும் தொப்புலுக்கு கீழ ஒரு ஸ்டிச்சிங் வரும் சைட்ல ஒண்ணு போடுவாங்க சைட்ல எடுப்பாங்க இது வந்து இப்ப நறைய பார்ட்டு இருக்குது இதுலே எனக்கு வந்து அடி வயிறு ஃபுல்லா அப்டி ஓப்பனே ஓபன் பண்ணி எடுத்தாங்க அதனால வந்து எனக்கு வேற ட்ரீட்மெண்ட் தாங்க
ஆமாங்க எனக்கே வந்துட்டு அ நார்மல் டெலிவரி தா அதுக்கப்பறம் முடிச்சு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சுதாங்க நானு ஃபேமிலி பிளாணிங் பண்ணே அந்த ஃபேமிலி பிளானிங் பண்ண போம்போது மூணே தையல் தாங்க சொல்லுவாங்க
ஆமாங்க அது வேறங்க ஃபேமிலி பிளானிங் வேறங்க
இருங்க அந்த தையல் போட்டதே எனக்கு கிட்டத்தட்ட அஞ்சு இன்ச் இருக் குதுங்க எப்டிங்க அது
அது எப்டி தெர்லங்க அது நா வந்து எனக்கு வந்து செகண்ட் பேபி பெறக்கும்போதே எனக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டாங்க இது நீங்க தனிப்பட்ட மொறையில நீங்க பண்ணனால தொப்புல் கீழ வந்து நாலு இன்ச்சு வந்து கட் பண்ணுவாங்க அங்கதா வந்து அ யூட்ரிஸோட ஆமா யூட்ரோஸோட இது வந்து இணைதல் றதுனால அங்க கண்டிப்பா போடுவாங்க கண்டிப்பா அங்கதா ஸ்டாட் பண்ணுவாங்க அப்பெல்லா அப்டி கிடையாதுங்க வேற மாரி இருக்கும் இப்பல்லா அப்டி இல்லங்க எல்லாமே மாறி போச்சு இப்போ எல்லாமே சிஸ்டம் வந்து மாறியே போச்சு ஓரளவு நல்லாவே இருக்கு எல்லாருக்குமே ரொம்ப அட்வான்டேஜ் ஆயிட்டதுனால இப்ப உள்ள வச்சு என்ன நடக்குதுன்றதுக்காக கேமரா வச்சு பாத்துறாங்க சரி இங்களுக்கு இந்த கெப்பாசிட்டி இங்களுக்கு பண்ணலா இவங்க தாங்கறக்கூடிய சுச்சு இருக்குதான்னு ஃபஸ்ட்டு பாத்துறாங்க அப்டி இல்லாத பட் சத்துல வந்து வேன ணிறாங்க இல்ல நீங்க வந்து அதுக்கு தாங்க மாட்டீங்க அத தங்குற ச கெப்பாசிட்டி உங்ககிட்ட இல்ல அதனால உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு நாலு நாள் பொறு பண்ணலா அதுக்கு எதுனா இன்கிறீஸ் ஆயிக்தானு பாக்கலாண்டு ரிஜக்ட் பண்ணிட்றாங்க அப்டியு இருக்கு நறைய கேஸ் இருக்குப்பா இப்போ நம்ம நம்ம ஹெல்த்தியா நல்லா இருக்கிறோனா பண்ணி அனுப்பிறாங்க இல்ல ஹெல்த் இ்ஸ்யூஷ் எதுனா இருக்குது ப்ராப்ளமேட்டிக் எதுன்னா இருக்குன்னா பண்றது கிடையாது அதுலயு நிறைய பாக்க குடும்ப கட்டுப்பாடுன்னு நினைக்கிறோ அதுலயு நிறைய பாக்குறாங்க ப்போ
அப்டிங்களா ஆனா இப்போ டெலிவரிக்கு அப்புற வயிறு சுருக்கு நிறைய விழுதுங்களா
ஆமாங்க கண்டிப்பா விழும்
இருக்கீங்க நறைய சுருக்கமாவே இருக்குன்றீங்களா இன்னு
இல்ல இல்ல எனக் குறைஞ்சிடுச்சு அது அதிகமா இருந்துச்சு வயிறு வீ க்கும் அதிகமா இருந்துச்சு அது குறயவே இல்ல எனக்கு அப்போல்ல நம்ம நார்மல் டெலிவரின்ன அந்த புடவல வயிறு கட்டிடுவாங்க அதனால நம்ம ப்ப அதிகமா போடாது ஓரள நார்மலா தா இருக்கு இது வந்து அப்டி கெடையாது ஆறு மாசோ வந்து அப்டியே இருக்கு வயிறு கட்டவே முடியாது புண்ணு ஆறவரயு
அது இல்லங்க ஒரு சிலருக்கு நா பாத்திருக்கே
ஆமாங்க அது சுருக்கோன்றது நார்மலா எல்லாருக்குமேங்க ஒடம்பு விரிது இல்லங்களா கொழந்த விரிய விர்ய விரிய ப நம்ம இந்த பாடி விரிய விர்ய விரிய அந்த அண்டராம்லந்து வயுர் வந்து எல்லாமே சுருக்கோ வரு அந்த அத பிளாக் மார்க்க ஸ்டிச்சஸ் மார்க் எல்லா கூட விழு
ஆ ஆமாங்க மத்த
ம் மார்க் விழு ஆமாங்க என்ங்க பண்றது எல்லாமே தாங்க பாக்குணு கஷ்டதாங்க எல்லாமே கஷ்டதாங்க கிட்டத்தட்ட நா ஆறு மாசோ ஆ ஓ அ செத்து பொழச்சன்னு வச்சுக்கங்ள ஆறு மாசத்துல நானு ரொம்ப ஒரு நாள் நெறைய கண்டிஷன்ல்லா மீறி எனக் கர்ப்ப பை உள்ள வ வீங்கிட்டு அ வழிக்கு தாங்க முடியாது மறுபடியு ஆப்ரேஷன் தேட்டருக்கு போயிட்டு அ ரொம்ப கிரிட்டிக்கல்லலா ஆய் ரொம்ப கஷ்டப்பட்டங்க ஏ சொல்றீங்க சொல்லவே முடியல லாஸ்ட்ல பத்து ட்ரிப்ஸ் ஏத்தனாங்க அதுக்கு மால கண்ட்ரோல் ஆச்சுங்க அது சுருங்கி விரிது மோது நார்மலா சுருங்கி வி விரியு மோது நார்மல் ஆயிடுங்க அது இது வந்து அப் நார்மலா கொழந்தைய மட்டு எடுத் த்தத அமுக்கி விட்டறாங்க அதனால இன்பெக்ஷன் ஆயிட்டு அது வீக்கமாயிட்டு அது ப்ராப்ளம்லா ஆவுதுங்க நெஜமா எனக்கு தெரிஞ்சி நார்மல் தாங்க பெஸ்ட் சிசேரியன் எல்லா போனீங்க ரொம்ப கஷ்டங்க சரிங்க தோழி நன்றி தோழி நன்றி தோழி அடுத்த இணைப்புல கண்டிப்பா இணைலா தோழி
க்கிறேங்க நன்றிங்க
தோழி நன்றி தோழி